ஹலோ
ஹலோ அட்டன் பண்றதுக்கு இவ்ளோ நேர் ரமா
ஆமா நா அதுல பாஸ் வோடுலா போட்டு ஓப்பன் பண்ணுல்லங்க சும்மா ஓப்பன் ஆகாதுல்லங்க
ஆ சேரி எங்க இந்த பாஸ் வோட பத்தியே பேசுவோங்க
சொல்லுங்க
அதாவது பாஸ் வோடு போடுறது நல்ல விஷ்யமா கெட்ட விஷ்யமா சொல்லுங்க
ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து ஏக்சுவலா வந்து பாஸ்வோடு போல ஒரு நல்ல விஷ்யந்தா நல்ல விஷ்யந்தா கெட்ட விஷ்யந்தான் ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பாஸ்வோடு தெரியிறது நல்ல விஷ்யமா கெட்ட விஷ்யமான் நீங்கதா சொல்னு
பாஸ்வோடு வந்துட்டு அ என்ன சொல்றது தெரியிறது சில விஷ்யத்துல கெட்ட விஷ்யோ சில விஷ்யத்துல நல்ல விஷ்யோ ஆனா அது இப்ப இந்த ஜிபேயோட பாஸ்வேர்ட் எல்லாம் தெ ரியறது ரொம்ப பேடு ஓகேங்களா அதாவது ஹஸ்பண்டோட ப ஜுப் தெரியணு ஆனா ஒய் போட ஜிபே பாஸ்வோடு ஷஸ்பண்டுக்கு அப்புடி ஏங்க இந்த பசங்கனாலே செலவாயிருது ஆனா பொண்ணுங்க அப்டி கெடையாது சேவிங்ஸ் பண்ணுவாங்க அப்டின் சொல்லி பேரே இருக்கு
ஏங்க அதுக்குன்னு ஹஸ்பண்டோட ட பாஸ்வேடு தெருஞ்சுக்கணு பொண்ணுங்க ஒய்ஃப்போட பாஸ்
தெரிஞ்சுக்கறதவிட அவங்கள்ட்ட கேட்டுதான் வைக்கணும் தெரிஞ்சுக்கணும் இல்ல அவங்க சொல்றதான் இருக்கு ஆனா இன்ன இதுன்னவும் அவங்ககிட்ட சொல்லக்க கூடாது அதே மாரி அவங்க போன்ல இவங்க எல்லாமே பாத்துக்கலாம் இல்ல இவங்க போன்ல அவங்க எதுவுமே பாக்க கூடாது
அது என்னங்க கொடுமை இது
அப்றம் வந்து என்ன ஆச்சுன்னா அப்பதான் ஒரு லைவ் உலக ஒரு ஹெல்த கேர் ரிலேஷன்ஷிப் கொண்டு போக முடியும் இல்லனா சண்டைதான் சண்டைக்கு ஆஷ் படுவாங்களா ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்க்கு ஆசைப்படுவாங்களா
என்னா விஷயம் சொல்லட்டான் பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலும் சேரி தெரியாட்டியும் சேரி சேரி சேரி நாம ஒரு எடத்துல ஜிபே பண்ணிருக்கோம் அது உனக்கு தெரியுது அந்த எடத்துல போவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா நாம நம்ம யூஸ்பண்ணா மட்டும் தெரியும் ஜென்சு கேக்குறாங்க அடேய் பேமெண்ட் இதையிருச்சா எக்ச்ட்ரா இருந்தா அனுப்பி விடுன்னு சொல்றாங்க அந்த எடத்துல அனுப் புல் இதையும் வைப் கிட்ட மறைக்கணும்ங்குறீங்கள சொல்லணும்ங்கிறீங்களா
மறைக்கெல்லாம் சொல்லணும்ல்ல இப்போ நம்ம வீட்டுல வந்த உடனே இன்னைக்கு இதான் நடந்துச்சு அப்டிங்கறத இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு அப்டின்னு நம்ம சொல்லும் போதே அந்த விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டோங்கிற போது அவங்க பா்கும்போது கொஸ்டினே வராதுல்ல கொஷ்டின் கேட்கறதுக்கான வழியே ஏன் வைக்கறீங்க
ஆஹ
கொஷ்டின் கேக்கறது அது ஒரு விஷய இந்த மறைக்கிறதுனாலதான் அந்த கொஸ்டின் உருவாகுது அந்த விஷயத்த அப்படியே பொத்தனாப்பயே சொல்லிக்கிட்டோம் அப்டின்னு சொன்னா சூடோட சூட முடிஞ்சிரும்ல அதை நீங்க வச்சு வச்சு வச்சு அது நாள் நாலு கழிச்சு அவங்க பார்த்து அப்ப நீ இந்த பண்ணிருக்ககேன் விவரத்த சொல்ல அப்படின்னு சண்டை வர்றதுக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன் அப்ப அந்த அடியோட அதுலயே சேத்து வாங்கினான்னு தெரியதா பேச்சுவாங்களா அதோட முடிஞ்சுருவாங்க
இதே பேசனா முடிஞ்சிரும் புரியுது புரியுதுங்க
உம் எது வந்து பேசு அதுலதாங்க இருக்கு சரிங்களா பேசுற ஒரு விதம் அதுக்குல்ல நம்ம சொல்ற ஒரு விதம் அதுதாங்க சொல்றது நம்ம இத இப்படியும் கூட சொல்லிருக்கலாம் அப்படனு கூட சொல்லிருக்கலாம் மாதிரிதான் இப்படிதான் சொல்லுவணா அப்படி சொன்னா அதுக்கான விளைவுகளை சந்திச்சுதான் ஆகனும் செரிங்களா
அதுக்கு வேணாம சொல்ல மாட்டாங்கள்அல்ல அந்த விஷயத்த சொல்லாம இருக்க மாட்டாங்களா அது யோசிக்க மாட்டாங்கள
வேணும் சொல்ற வேண்டாம்னு சொல்றேன் சொல்லுல்லுலநீ என்ன இருந்தாலும் சொல்லல நீதாம்ம எல்லாம் நீதான் இல்லலாம என் பாதி நீதாம்மா அப்படி இப்படின்னு சொல்லி சீன்னா போட்டு ஒண்ணு சொல்லாம நீ என் பாதி நீதான் உலகம் அப்படின்னு சொன்னாம் அப்ப அது உலகமா இல்லலை வேற ஏதாவது ஆ
உலகந்தான்
உம் உண்மைய நான் சொல்ல மாட்டேன்போங்க ஆனா இதுதான் உலகம்அப்படினு ஃசொல்லுங்க
சொல்லாம எப்படிங்க இருப்பாங்க உங்ககிட்ட
ஆ அததான் சொல்றீங்க சொல்லிட்ட பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன்
உம்
உஹம் சொல்லலன்னா பிரச்சனை தானே உங்களுக்கு தான பிரச்சனை இருக்கு
அதுங்க சொல்லிட்டேன் எனக்குதான் பிரச்சனை இல்லன்னனு சொல்ல ஆனா சொல்லாம மட்டும் அவங்களுக்குசேர்த்து பிரச்சனை வருது இல்ல சொல்லாமட்டும் திட்ட மாட்டாங்களல்ல மிஸ் தேவை இல்லமா செலவு பண்ணிருக்க கேட்க மாட்டாங்களா அப்ப நீங்க சொல்லுங்க செலவு ஆனவிஷயமான செலவும் தெரியுது அப்பறதுக்கு பண்றீங்கன்னு கேட்பீங்க கரக்டா
என்னக்கா இருந்தாலு அந்த ஒரு விஷய தெரிய போகுதாங்கிற ஒரு பயோ மனசுகுள்ளே இரு க்குமா இல்லையா
இருக்குங்க என்னைக்கா தெரிஞ்சிரு தெரிஞ்சா செறுபால அடி விழும்னு சாரிங்க தவறானா வார்த்த சொல்லக் கூடாது
ஆ அந்த மாதிரி ஒரு பயத்துல எதுக்குங்க அப்டி ஒரு விஷயத்த பண்ணனு ஸ்டாலின் பண்ணது அப்பயே சொல்லிட்டா சரி முடிஞ்ச்சு அத்தன மொறயா தூங்கலால அத போட்டு மனசுக்குள்ளயே வச்சுக்கிட்டே இருக்கவா நாங்க
உம் ஆனா சொன்னா எதுக்கு அந்த அனாவசிய செலவு நீ எடுத்து பண்ற எதுக்கு அங்க அவுங்களுக்கு செலவு பண்ணணுமா
கொஸ்டின் எந்த வீட்ல எந்த வீட்டு்லதா கொஸ்டின் வராது கொஸ்டின் வரதா செய்யு அப்ப நீ அடுத்த நாளைக்கு சொல்லக்கல்லா அப்டின்னு சொல்லிட்டு நீங்க விட்ருவீங்க அப்டிதான கொறயாது எப்ப அவளே கண்டுபுடிச்சா கண்டுபுடிச்சக்கட்டு அப்டின்னு சொல்லி அப்ப மறச்சி பிரிங்க அப்பற எதுக்கு நீங்க இதுதா நீங்க ஒங்களுக்கு மனசாட்சி உறுத்தாது எனக்காக ஒரு தடவ பாத்தவங்களுக்கு போன் எடுத்தாலே பாத்தவங்களுக்கு போன கொண்டா அப்டின்னு சொல்லி புடிங்கிருவீங்ளா இல்லல்ல ஆ அப்ப புடுங்குனாலே இங்க பிரச்சனதான
ஆ அப்டி புடுங்கனா அவுங்க கேக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்ளா
இது புடுங்னா அப்பறமா அந்த ஃபோன கால்ல விழுந்து கையில விழுந்து நீ பாருமான்னு சொல்ற அளவுக்கு பண்ணிருவாங்க
ஆ அதுதா வேற ஏதாவது இருக்குன் சொல்லி அவுங்க சண்ட போடுவாங்ளா மாட்டாங்ளா
என்ன வேற ஏதோ இருக்குன்னுல்லா சண்ட போட மாட்டாங்க இப்ப நீ அது குடு அப்ப நா பாக்குறே கூட கேக்கவே மாட்ட தாங்க சேரிங்ளா இல்ல இல்ல உன்னையே அந்த ஃபோன எடுத்து பாரு அப்டின்னு சொல்லி மொத்ததையு ஒளர வச்சருவாங்கதா ஏதோ ஒரு விஷயத்த மறச்சி எல்லா விஷயமே சொல்ற மாரி வந்துரு
நா ஒரு விஷயத்த மறச்சித்தா இருக்கே உனையு
அப்டியா
ஆமாங்க போன நேத்து வெளிய போனது வந்து போட்டோஸ்ல இருக்கு அதுத உன அனுப்பாம தா இருக்கே அ அது அதுக்கு என்ன திட்ட ஒழுக்குன் தெரியல உன்னையோ அ போட்டோஸா பாத்தா இப்ப என்ன அனுப்பிறுவோ சேரி அனுப்பா தா அத ஏதோ நைட் சொல்லனு நெனச்ச அதுக்கப்பறோ மேடம் பேசவேயில்லங்க கோவிச்ட்டு பேசமா உட்டாங்க
உம்
அது பேசாம அனுப்பி அவ ஃபோன் பேசாம அனுப்ப எச்சாதா திட்டுவிழுகு சொல்லுங்க
எப்படி திட்டுவாங்களா தானே செய்யும் ஸ்கூல்ல அது நடிப்பாங்க அங்க போன அடிப்பாங்க ஆனா போமாட்டே அப்படின்னு சொல்றேன் ஸ்கூலுக்கு போவங்களே அப்படியே இருக்க முடியுமா
கரட்டுதான் அடிப்பாங்க ஸ்கூலுக்கு போன அடிப்பாங்க ஸ்கூலுக்கு போகாமே இருக்க முடியாது தான்
படிக்கனும்ல்ல படிச்சாதானே வாழ்க்கையில முன்னேற முடியும் அதனால நம்ம கண்டிப்ப போவோம் தானே நம்ம மாதிரி தானது இங்க வந்து போனா திட்டுவிழும் அதனால நம்ம இனிமே சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவளவு நாள் வாழ்க முடிய இருச்சு மறைச்சா அவங்க எனங்க இருக்கு அந்த ரிலேஷன்சிப்ல என்ன ஆச்சி சொல்லுங்க
ஏங்க மறைக்கிறேன்ட்டு இல்லைங்க அந்த விஷயத்த நாளே நேத்த சொல்லுட்டேங்க நான் விஷயே முக்கியே விஷயப்ப எங்க போனும்ல்லா சொல்லிடுறேன் எங்க போனுன்னு சொல்லியே கலக்காசு உனக்கு இது பண்ணிற சொல்லிட்டேங்க அவங்ககிட்ட ஆனா அத வந்து அவங்க வந்து ஏத்திக்கல அவங்க நேத்து புல்ல அவங்க பேசல எங்க கூட
பேசலாம் பேசிக் அ பேசுறதுக்கே என்ன நார்மல் அ பேசுறத இருந்தாலுமே பேசல அப்டின்றது ம் சொல்லுங்க
அப்படிலாம் இல்லங்க பேசாம இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கிற நீங்க சொல்ற கரட்டு தான் நம்ம இருக்கறங்களும் அவங்கள வந்து இவ்வள பேசாம இருக்கற நம்மயேன்ன பண்ணியிருக்கணும் யோசிக்கணுல்லா
ம் செரிங்க யாருனே தெரியாது சண்டைக்கு என்ன காரணம் இல்ல அவங்க பேச மாட்டாங்களா பேசாம இருக்குறதுக்கு என்ன காரணம் அப்டியிலையா அந்த மாதிரி யோசிச்சு அந்த பிரச்சனைய அவ்ளோ சீக்கிரமா முடிக்கணும்னு பாக்கணும்ம இல்லையா போ வளப்போம்
பிடிக்க அந்த அந்த அன்னைக்கு என்ன காரணோம் பேசாமல் இருக்க காரண என்ன ஆஹ் அப்படின்னு முடிக்க பாக்கலாந்தான் பார்க்கும் போதுதான் அவங்க வந்து போன் எடுக்க முடியலங்க அந்த டைம்ல மட்டும்
ஏங்க நம்ம போன் அடிச்ச இது நம்ம நம்ம ஒரு பிரச்சனை திக்கணும்னு நெனைக்கிறவங்க எவ்வளோ சாந்தமா பேசுணோ அவ்வளோ கொஞ்சம் சாந்தமாக பேசுணும் ஆனா அது என்ன பண்ணம் நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எகிரி பேசட்டு இருக்கோம் அவ்வளோ கொஞ்சம் எப்படி பேசலாம் அப்படி பேசுறவங்களங்கிட்ட என்ன சொல்ல முடியும்னு எதிர்பார்குறீங்க சார் சொல்லுங்க
அவ பேசறவங்கிட்ட எதவும் சொல்ல முடியாதான் கரெக்டு
நம்ம தப்பு பண்ணி இருக்கோம் நம்ம சாரி கேட்க போறோம் நம்ம எதுக்கா நீங்க கால் பண்றீங்க நீங்க சொல்லுங்க நீங்க எதுக்காக கால் பண்ணீங்க
சாரி கேக்குறதுக் காக தான்
ஆஹ் சாரி கேக்குறவங்க எப்படி கால் பண்ணிட்டு பேசுவங்க நமக்க வேன எப்படி கால் பண்ணி பேச சொல்ல பயங்கர பில்டப்ல பேசுவங்க நான் தான் இது பண்ணி இருக்க மாட்டேன் அய்யோ ஓ பாவம்
அது எப்படிங்க அவங்க சொல்லாம் நீங்க சொல்றீங்க வேண்டாங்கறத அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு
இப்போ நாம பேசுற விதம்ன்னு ஒன்னு இருக்குல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்போம் அந்த விசியத்த அமைதியா பேசிட்டு இப்போ ஒரு விசியம் கேட்கணும்றப்ப கோவம் வருமா இல்லையா
உஹம்
உம் கேள்வி கேட்குறதுக்கும் என்னனு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா
என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க சண்ட வந்து சமாதானம் பேசுவாங்க இல்லாச்சு சண்ட வரணும்னா பேசுவாங்க
இப்பயுமே என்ன பண்றீங்க கடைசியா எக்ஸ்ட்ரா பிரச்சனைய பெருசாக தானே சமாளிக்க பாக்குறீங்க
உம் அப்டில்லாம் கிடையாதுங்க இதுங்க யாரும் வேனுண்டு சண்ட போட்ற மாரி பேசுவாங்கள என்னங்க பேசுரிங்க
பேசுறவங்கள தான் சொல்றேங்க இப்ப விவாதம் பண்ணவா இருக்கோம்
ரெண்டு பேருமே அதான் சொல்றேன் பாருங்க நீ விவாதமா எடுத்தீங்க விவாதம் நம்ம அவங்க வந்து கன்வின்ஸ் பண்றக்கு நம்ம நார்மலா அவங்க கிட்ட பேசுறதுக்கான விஷயமா பேசனோம்னு சொன்னா அது அப்படிதான் தோணும் நம்மளுக்கு அத மாதிரிக்கு நம்ம பிடிச்சவங்கட்ட தான் விவாதம் பண்ண போறோம் கன்வின்ஸ் பண்ணதா நம்ம பாப்போம்
கடைசியா என்ன சொன்னாங்க தெரியுமா
சொல்லுங்க
அதாங்க கன்வின்ஸ் பண்ண போன எடத்துல கன்வின்ஸ் பண்ண போன எடத்துல என்ன நடக்குது சொல்லுங்க
ம்
கன்வின்ஸ் பண்ண போன எடத்துல என்னங்க நடக்குது நீங்க அமைதியா இருந்தா இவங்க வந்துட்டு நம்ம வந்து ஒரு இதுல அமைதியா
நம்ம அவங்க இதே அவங்க கிட்ட வந்து இதுதா நடக்கு நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண எடத்துல வந்து பாத்தீங்ன்னா அவங்களுக்கு நம்ம வந்து இதுதா பண்ணணு நம்ம அவங்கள வந்து பாசமாதா பேசணு பாசமாதா பேசி அவங்க கன்வின் க கரெக்ட் பண்ணனு அவங்க வந்து புரிய வைக்கணு எல்லாத்தையு புரிய வச்சு நம்ம இது பண்ணணு ம் கரெட்டுதா நீங்க சொல்றது உங்க்கு ஒரு உண்மையான விஷயந்தா நூத்துக்கு நூறு கரெக்டான விஷயந்தா அது இ
கன்வின்ஸ் பண்ணணு போனா நம்ம கன்வின்ஸ் பண்றதுக்குதா பாக்கணுமே தவிர சண்ட போடுறதுக்காக பாத்தா எ ப்டிங்க சண்ட சமாதானோ ஆகு சொல்லுங்க
புரியிலிங்க
கன்வின்ஸ் பண்ண போன எடத்துல கன்வின்ஸ் பண்ற மாரி அதாவது நா சண்ட போட்ற மாரிதா பேசுவ ஆ என்னால இப்டிதா பேச முடியுன்னு திமிரு எடுத்து பேசுனா சண்ட சமாதானம் ஆகுமா இல்ல ச அது யாரு திமிரு எடுத்து பேசு னாங்கனு நா சொல்ல வரல ஆனா நீ பேசுறதே அந்த மார அந்த மாரிதா இருக்குது அப்டிங்கிற பட்சத்துல
என்னங்க
திமிரு எடுத்து பேசுனாங்கனு சொல்ல வல்லங்க அங்க நம்ம பேசறதே இந்த மாரிதா இருக்கு அப்டிங்கிற பட்சத்துல என்னங்க சொல்ல முடியு சொல்லுங்க
நீங்க சொல்ற மாரிதா கரெட்டுதா நீங்க சொன்னது அவங்களு அந்த மாரி தாட்டு வருது இல்லங்க
ஆ ஏங்க எனக்கு ஒன்னு புரியலங்க இப்ப நீங்க சமாதானோ பண்ண போனீங்களா இல்ல அவங்க உங்கள சமாதானோ பண்ண வந்தாங்
சொல்ல போனா
அப்ப யாரு அமைதியா பேசணு
நாந்தா பேசுணு
அப்ப யார் அமைதியா பேசணு அப்போ
நாந்தாங்க பேசணு
ம் அப்ப நீங்க பே சுனீங்களா அமைதியா பிரச்சன முடிஞ்சி ருக்கனுல்ல பேசாம இருந்துக்கிட்டு
ஏங்க நா பேசி சமாதானப்படுத்ததா ட்ரை பண்றே அதுக்கான ஸ்பேஸ் கெடைக்க மாட்டேங்குது அதுக்கான ஸ்பேஸ் கெடைக்க மாட்டேங்குதுங்களே
இங்க எப்பிடி சொல்றதுன்னு